அக்கா ஃப்ரீயா இருக்கீயலா
சொல்லுங்கக்கா சமையல்தேன்
சேர் சேரி இந்த பீ ஜி நாயுடு போனீங்கல்ல நீங்க
ஆமா
அதுல நீங்க என்ன சொன்னீங்க பானிபூரி எல்லாமே கெடைக்குன் சொன்னீங்கல்ல
ஆமா
ஆனா ஏன் வீட்டுக்காரு அப்டிலா இல்லேங்கிறாரு அதுல நல்லாவே இருக்காது அங்கே போறது வேஸ்டு அங்கே என்ன இருக்கு கு அப்டிங்கறாரு
ஐயே எங் கண்ணு முன்னாடி நறைய பேரு வாங்கி சாப்ட்டாக நா தே இது சாப்ட்டேன்னு சொன்னேல
சாண்ட்விச்
சாண்ட்வெஜ் சாப்ட்டே நா வச்சது பன்னீர் சாண்ட்வெஜ் வாங்கி சாப்டுட்டு ஒரு கேக் வாங்கி சூப்பரா இருந்துச்சுக்கா
எவ்ளோ வந்ச்சு ஒரு பனீர் சாண்ட்வெஜ்சு
எழுவது ரூவா சொன்னாக என் மயந்தே சாப்ட்யான் நா கொஞ்சந்தே சாப்ட்டேன்
ம்மா ஆ அன்னைக்கி உங்களுக்கு ஒண் தெரியுமா சனிக்கெழம டான்ஸ் கிளாஸ்ல ம் காம்படிஷன் நடந்ச்சு நா விட் விட்டிட்டு போயிருந்தேன்ல பாப்பாவ
அ
அன்னைக்கி அங்கே சேல் போட்ருந்திருக்காய்ங்கக்கா டான்ஸ் க்ளாஸ்ல
ஏங்க அந்த டான்ஸ் கிளாஸ்க்கு இவருல்லா அமைச்சர் வந்திருந்தாரு போலருக் கே வீடியோ வீடுல வீடியோல பாத்தே அது எந்துக்கு வந்திருந்தாகலோ டான்ஸ் ப்ரோக்ராம்
டான்ஸ் காம்படிஷன் நடந்துச்சுக்கா அன்னைக்கி பேட்டிரில் காம்படிஷன் நடந்துச்சு
ஆ
அதுக்காக வந்திருந்தாரு இசானியு போயிருந்து ல்ல அன்னைக்குன்னு என்ன ஆயிடுச்சுன்னா ஜட்ஜாலா வல்ல கெஸ்டா வந்திருந்தாரு ஜட்ஜ் ஜட்ஜ் வந்து டான்ஸ் ஃபீல்டுல தானே எடுப்பாங்க ஜட்ஜு
ஆ அப்பா வீடியோ சரியா பாக்கல ஜ ட்ஜு போலருக்கு அப்டின் நெனச்சேன்
இல்ல இல்ல இப்ப என்னாச்சுன்னா அன்னைக்கி வந்து சேல் போட்டிருந்திருக்கிறாக இசானிக்கி
செரி
அந்த சேல்ல நெறைய திங்ஸ் வித்திருப்பாங்க போல எல்லாமே காசுக்கு வாங்கி சாப்பற மாரி பண்ணிருந்திருந்திருக்காங்க எனக்கு தெரியவே இல்ல அ ஆமா ஆ ஆ சேல் மாறி போட்டு ஆமாக்கா எனக்கு தெரியல சேல்னே தெரியாம அன்னைக்கு காசு கொடுத் து வுடம அனுப்பி புள்ள அது வந்து ஒரு பத்தன் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி மாஸ்டர் என்ன போட்டாருன்னா இன்ன மாறி பேரண்ட்ஸ் யாராவது வில்லிங்கா இருந்தீங்கன்னா வந் து சேல் போடறருந்தா போட்டுக்கருங்கன்னு சொன்னாரு
சேர் சேரி
ட்டு கவனிச்சுட்டு நம்மளா போ போறோம்னு சொல்லிட்டு விட்டுட்டே ஆனா காம்படிஷன் அன்னைக்குதா சேல் இருக்கு அப்படிங்கறத மற மறந்துட்டே
ஆ மறுபடியும் மெசேஜ் போடாம உட்டுருக்கு டாவ அதனால அதோட விட்டாச்சு
பாத்தா லாஸ்ட்ல இஷானிய என்ன ஆயிருச்சுன்னா எல்லா புள்ளைங்களும் வாங்கி சாப்டுருதுக்குகா இது மட்டும் காசுல்லாததுனால இருந்திருக்கும் போல ஒரே ஒரு ஃபிரண்டோட அம்மா மட்டு ஜூஸ் வாங்கி இதுக்கு அதுக்கு ரெண்டு புள்ளங்களுக்கும் குடுத்துருப்பாங்க போல எனக்கு அத வந்து சொன்னோன்னே மன சே சரியில்ல எனக்கு ஒரு மாதிரி ஆயிருச்சு சாப்பாடே மதிய சாப் இல்ல இல்ல சின்ன பிள்ளைங்களுக்கு ஏத்த மாரிதான விப்பாங்க
அதுல பெரிய பிள்ளையலும் தான இருக்கு
பெரியப்பிள்ள இருக்கு அங்க ஆனா அது க்காக அ சேல் போடும்போது அதுவும் பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து போடும்போது அமௌண்ட் அதிகமாக வைக்கும் முடியாதுங்க
பேரண்ட் வந்து போடணுமா
பேரன்ட்ஸ் தா அந்த சேல் போட்டதே
செரியா அப்படியா அப்ப நீங்க நீங்க போ முடியாததுனால போட்லையோ இல்லன்னா போய் போட்ருக்கலாமே அழகா நீங்க ஃபிரைட் ரைஸ் ல போட்டிருக்கலா செம்ம காசுக்கு வித்திருக்கலாமே
பஜ்ஜி போட்ருக்கலா வட போட்ருக்கலாம்
ஃப்ரைட் ரைஸ் குயினு நீங்க
அது போட்டு சாப்பாடு மதிய சாப்பாடு இசானிக்கு காசு கொடுத்து வுடாதுனால சாப்பாடு வாங்கா மே‌ இருந்திருக்குங்க சாப்புடாம நா நல்ல வேல அந்த டயத்துல அங்க அதோட வேலைப அதோட டான்ஸ் ஆடுற பிள்ளையோட அம்மாவுக்கு அடிச்சு பேசினே அவங்கள் ட சொன்னதுக்கு அப்புறம் தான் சொன்னேன் இந்த மாரி இசானிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னோன ஃபோன கொடுத் தாங்க அங்க பேசனா அப் போதா நா சாப்ட்டியாப்பா சாப்பாடு கொடுக்குறாங்கலாம்லப்பா அப்படின்னு சொன்னே அப்ப அது சொன்னுச்சு அம்மா ம்மா அப்படின்னு சொன்னுச்சு ஏன்ட்ட நான் ஒட்னே டக்குனு அப்டித்தான் சொல்லி அப்புற அந்த அக்காட்ட அக்கா து சாப்பாடு வாங்கி கொடுங்கக்கா பாப்பாவுக்கு பிரியாணி நா ஒங்களுக்கு ஜி பே பண்றே அப்படின்னு சொன்னேன் அந்த அக்கா என்ன பண்ணிரு ச்சு செரி ஏங்க்கா அப்டிலாம் பேசுகிறீங்க நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறே வா அப்படின் சொல்லி கூட்டு போய் சாப்பாடு தயிச பிரியாணி கேட்டிருக்கும் போல இதுக்கு இசாணி வேணாம்ன்னு சொன்னோன்னே தயிர்சாதம் வாங்கி குடுத்துருக்கு அந்த அக்கா
சே சரி
இப்ப என்னன்னா வந்ததுக்கு அப்புரோ அது சொன்னுச்சா இப்ப இது வந்து அந்த அக்கா வந்து தையிர் சாதம் மட்டும் வாங்கி கொடுத்துட்ட தங்க
பட் ஸ்னாக்ஸ்லா வித்துருக்குல அப்ப இத வாங்கி சாப்படலில
ம்
ஒரு மாரி நெஞ்சே வெடிச்சுருச்சு தூக்க தூங்கவே இல்லங்க நா சாப்ட முடில இன்னைக்கு நைட்டு இந்த புள்ள ஆ எல் எல்லா ஆசப்பட்ருக் கு இது மட்டு வாங்கி சாப்டாம நா நம்ம தேவையில்லாம இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டமோ ஏ வந்தோ அப்டிலா யோசி ச்ட்டு நா பைத்திய மாரி உக்காந்ருந்தே அவரு என்ன நெனச்சிட்டாருனா பேரண்ட்ஸ் வந்துருவாங்க எ ப்டி இருந்தாலு காம்படிஷன்னால மத்த நாள்னா பேரண்ஸ் வரமாட்டாங்க அப்படினு கூட நெனைச்சிருக்கலா அவரு பொதுவா இந்த மாரி காம்படிஷன் வெளில போறது அப்டினாலே பேரன்ஸு சேந்து வந்துருவாங்க பிள்ளைங்களோட நானே நறைய எடத்துக்கு போயிருக்கே
இதுக்கு பேரன்ட் வராக பரவால்லல
பேரண்ட் வந்து அங்கேயே வெயிட் பண்ணி கூட்டிட்டு போகுங்க ஒரு சிலர் எங்கள எனைய மாரி போ முடியாத ஆளுதே பேரண்ட்ஸ் பிள்ளைங்கள விட்டுட்டு அதுக்கப்புற போவாங்க ஆ அப்ப நா சொன்னே அதனாலதா நா அப்பதா சொன்னே ஈசானி அப்பாட்ட எனையே வந்து பி ஜி நாய் டுக்கு கூட்டு போங்க அங்கருந்து வரும்போதே சண்டே சனிக்கெழம இது நடந்துச்சு பீ ஜி நாய்டு கூட் டு போங்க பாப்பாவுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவ சாப்டட்டும்னு
அன்னக்கி சொன்னத வச்சு கேக்கறிகளா அப்ப நீங்க போகல பி ஜி நாயுடு
போகல ஆ உங்கள்ட கேக்கறேங்க அவரு கூட்டிட் போ மாட்டேருன்ட்டாங்க நல்லாருக்காதுன்னு
நறைய ஃபுட் இருக்காது ஆனா நல்லாருக்கு நிறையா இருக்காது நம்ம இங்க இப்ப நம்ம இங்க நம்ம எப்பவும் போம்ல அந்த கட மாரிலா இருக்காது அது இங்க வந்து சிக்கன்ல இருந்து எல்லாமே கெடைக்கு
ம்
கெடையாது
ம் ம் வெஜ்ஜு ஸ்வீட்ஸ் மட்டுமோ
சின்ன பிள்ளைகளுக்கான ஸ்நாக்ஸ் எல்லாமே கெடைக்கு ம் ம்
சரி அதே போகணுங்க ட்ரை பண்ணணு இவர் இப்படி அன்னைக்கு இப்படி சொன்னொன் ன நா அப்பற மறுபடியு போகல ரெண்டாது வந்தோனே எனக்கு டியூஷன் வேற இருந்துச்சா
போற ஐடியா இருந்தா சொல்லுங்க நானு எ மையன கூட்டிட்டு வரே
வாங்க போவோ எங்க பி ஜி நாயுடா கார்மெட்டா
லீவு் நாள்ல சொல்லுங்க எங்கேனாலு ஓகே
சரி நா சொல்றே கண்டிப்பா போவோ இந்த இந்த சண்டே ஃப்ரீயா இருந்தா போவோ வீட்ல
லீவு நாள்னா பிரச்சனை இல்லேன்ற
வீட்ல எது சொல்ல மாட்டாய்ங்ளா
அது பாத்துக்ருவோ நம்ம என்ன ஸ்நாக்ஸ் சாப்படத்தான போறோ சுத்தவா போறோ
சேர் சேர் சேர் இல்ல என்ன ரீசன் சொல்லுவீக நீங்க மாசமா இருக்கீகலே அதனாலதாங் கேட்டே
ஆசைப்படறீகலக்கா
அவ ஆசப்படறாங்க வீட்ல என்ன ரீசன் சொல்லுவீக மாமியார்ட்டலா
எ வீட்டுக்கார கொண்டந்து விட சொல்லுவா விட்டுட்டு அவுரு போட்டு
சேர் சேரி அப்ப செரி
வண்டில தானே வர போறோ நடந்தா போ போறோ
சேரி சேரி அவரு வந்து விட்டாருனா சேரி ம்
அவர கூப்ட்டாதே வரமாட்டா அதுதே ப்ரச்சன என்னை சேத் து கூப்பிடாதேன்தே சொல்லுவாக நீங்க வேண்டா நாங்க வாத் துக்குறோன் சொன்னா அழகா கொண்டந்து விட்டு போயிருவா
அப்ப சேரி அப்பனா போவோ கண்டிப்பா தண்ண இன்னைக்கி தானே ஒன்னாந்தேதி இன்னைக்கி தானே ஒன்னாந்தேதி ஏ வீட்டுக்காரெல்லா அப்பெல்லா செய்ய மாட்டாருங்க கூப்ட்டா வந்துருவாரு
ஆமால்லே
விட்டுட்டு போன்லா சொல்ல மாட்டாரு
பாதி வே பாதி கூச் சோ பாதி வேல இந்த நேரத்துல அவக ஃப்ரெண்ட்ஸோட இருந்திருந்தா அவகளுக்கு நல்லா இருக்குன்தே யோசன வரு
ஆமா ஆமா அதனாலதா அண்ணே இப்டி யோசிக்கிறாக
அதுவும் இல்லாம இனிமேதா அவுகளுக்கு தெரியும் போலருக்கு இதெல்லா என்ன ஏது
ஏ எங்கேயுமே போகாம அவங்க ஒரே வேலைய கண்ட்னியூ சா கண்ட்னேசா பாத்துட்டே இருந்துட்டாங்க ஃபாரின்ல அவங்க இப்பதா வந்து அதாவ்து அவ் ம என்ன சொல்றது படிக்கே எத்தன வயசுல அவங்க போயிருப்பாங்க ஃபாரின்கு அதுக்கு முன்னாடி அவக வாழ்ந்ததுதே அ அதுக்கப்புற எவ்ளோ சேஞ்சஸ் நம்ம இதுக்குள்ள வந்துருச்சு இந்த சேஞ்சஸ் இப்ப நம்மளே போன வருஷோ பாத்த எடத்த இந்த வருஷோ அதே கடைக்கு போம்போது ஒரே மாரியாவா இருக்குது அவுங்க எத்தன வருஷ வாழ்க்கைய தொலைச்சிட்டாங்க உங்க உங்க வீட்டுக்காரு இத்தன வருஷ வாழ்க்கைய நெஜமாவே அவர் தொலச்
இனிமேதே தெரியு
இப்பப்ப கூட்டு போகயில வெள்ள வெளியில போங்கையி அதனாலதா அவரு கூச்சப்பட்றாரு
கடையாதே
ம் இனிமே போக போக பாருங்க வெளில நாம போக போக அது சரியாயிரு
ம் ஆர்வ படுவாக
நீங்கதா அத சரி பண்ணணு
பண்ணுவோ பண்ணுவோ கொஞ்ச நாள் ஆகட்டு
ஆமா இப்ப கன்சிவா இருக்கனால இப்ப கொஞ்ச சரமந்தே கொஞ்சோ உங்களுக்கு ம் ம் ம் இந்த க்ளைமேட்டுக்கு மாறணூல
நா அத என்னான் சொல்லச்சு
அங்கேருந்து இங்கே எடுத்து வறது
எங்க வீட்ல இன்னைக்கி சாம்பார்
இன்னைக்கிமா
இன்னைக்கி ஆமா சாம்பார் பிள்ளைகளுக்கா காலையில ஸ்கூலுக்கு
பம் அண்ணனுக்கு மீன் கொழும் தரவா
ன் கொழம்பு நேத்து வச்சத்தானே
ஆமா நைட்டு வச்சே ஆ ஆ அவுக நெறைய இருக்கு நா ஒரு ஆளு தானே மீன் குழும்பு சாப்டுவே உங்கண்ண சாப்ட மாட்டாருல இல்ல
இருந்தா வேணா கொஞ்சோண்டு தாங்க பாவக்கா பொரியல் வச்சிருக்காக
போச்சு சூப்பர் சாப்பாடா இருக்குது அண்ணே பாத்தோன்னே சும்மா விழுந்துருவாக எல்லாமே செம்ம காயா இருக் ஏங்க இது எதூமே இவிங்களுக்கு புடிக்காதேங்க
அர நீ தெனமு நான்வெஜ்ஜுக்கு எங்கே வர சாப்டட்டு
காய சொல்றே
அவுங்க அவ்ளாது வச்சுட்டு போறதே என்ன இன்னைக்கு கூப்பிடவே இல்லக்கா மத்தியான சாப்பாடு அவளே செஞ்சு வச்சுட்டு போயிட்டா அது பெர் என்ன மீன் மேக்கர் மஸ்
எங்க மண்டதாங்க இருக்கு குழம்புல பரவாயில்லையா ஆனா மண்டையிலயு சத இருக்கு பாதி ஒரு மீன வெல மீன் இருக்குல்ல அத ரெண்டா வெட்டி இருக்க
ரொம்ப கொஞ்சமா தாங்க ரொம்பளா வேணா அவருக்கு மட்டு தாங்க நேத்து மத்தியான மீன்தா சாப்ட்டாக
நீங்க சாப்பிட மாட்டிலா
கொழம்புதே நா ஊத்தே மீன் ரொம்ப சாப்பிட கூடாதுனு சொல்லிருக்காவ ஹாஸ்பிட்டல்ல கொஞ்ச
என்னம்மா அஞ்சு மாச ஆச்சு இன்னும் அங்க மாசமா இருக்கேளதா நல்லாத்தீங்க சொள்வாங்க மீன் எல்லா
லைட் லைட்டா வயிறு வலி வருதுல
அதனால உங்கள சாப்பிட வேணா
ஆ அதனால ஒவ்வொருத்ருக்கு ஒவ்வொரு மாரி சொல்லுவா
செரி
சேரிக்கா இந்த இருங்க நீங்க கொண்டுட்டு வாங்க அப்ப வர போது எனக்கு ஒரு ஃபோன் மட்டு பண்ணிட்டு வாங்கன்னு சொ
ஓகே சரிப்பா ம் பாய் ம்